ஏங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா
கம் நா ரொம்ப நல்லாருக்கங்க சாப்டாங்க ஆ நீங்க சாப்டீங்களா
சாப்டங்க இன்னைக்கு வந்து பாதீங்னா நம்ம வீட்ல வந்து ரொம்ப எப்டி சொல்றது ஏனா காலைலருந்து கொஞ்ச நல்லா வெய்டான சாப்பாட அதனால கொஞ்ச வந்து மினிமலா சாப்புடலா அப்டின்ட்டு ஆ ச கொஞ்ச சாதமு கொஞ்ச ரசமு வெச்சிருக்காங்க ஏனா கொஞ்ச டைஜஸ்ட் ஆகாம ருக்கா கொஞ்ச வயிறுலா கொஞ்ச அங்கங்க எதோ வயிறு ஃபுல்லா இருக்க மார்ருக்கு செரி கொஞ்ச லிமிட்டா சாப்ட்டுக்லாமே அப்டினு சொல்ட்டு ரச வெக்க சொல்லிருக்க அம்மா ரச வெக் க்கிறே அப்டின் சொல்லிருக்காங்க இதுக்கப்றந்தா
ம்
போய் சாப்பட்ணு
ம் ம் ம் ஏற்கனவே ம் அ நா சாப்டங்க நா முன்னாடியே கொஞ்ச சாப்டங்க இப்போ பசிக்கலா எனக்கு இப்ப சாப்ட மாட்ட நானு இன்ன கொஞ்சோ லேட்டாகு சாப்ட்றத்துக்கு இல்லனா நாளைக்கு தா சாப்புட்லானு இருக்கே பசிக்கல அ நீங்க இந்த மணி ஒன்பதாகுது அப்பலருந்து உன்னு சாப்டாம இருக்கீங்க போல
ஆமாமா அதா சொன்னேல வயிறு வந்து ஆ ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு இதுக்கு மேல் நா எனா சாப்ட்டு அது கொஞ்ச ஏனா ப்ரச்சனய கெளப்பி வுட்டுச்சுன்னா என்ன பண்றது அதனால சரி சாப்பலா அப்டின் சொல்ட்டுருக்கே
ம் ம் ம் ம் ம் செரிதாங்க செரி உங்க வீட்ல பக்கத்தல்லா ஒரு அண்ண இருந்தாங்கல அவுங்கல்லா என்ன பண்றாங்க ஆ ரெண்டு மூண் பேரு உங்க சொந்தகாரங்கள்லா அவுங்கள பாத்துருக்கே அவுங்கல்லா என்ன பண்ணிருக்காங்க
ஆம் அவுங்க எல்லாருமே கொஞ்சோ வந்து பாத்தீன்னா அந்த வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க அதாது எப்டி சொல்றதுன்னா அ என்னுடையம் அ ரிலேஷன்ஸ்ல வந்து ம் ஒரு அதா ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீன்னா நாங் கல்யாண் பண்ணி குடுத்துட்டோ
ம்
ஆ அண்ணா மார் க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போயிட்டுருக்காங்க இப்பதா வந்து வீடு கட்னாங்க இப்ப அண்ணாக்கூ வந்து ஏஜ் ஆயிடுச்சா அவுங்க க்கூ வந்து பாத்தீங்கன்னா வந்து பொண்ணு பாத்துட்ருக்கோ இன்னொரு ஒருவன் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அவுங்க வீட்லைமே வந்து அக்கா பக்கசு வீட்லதா இருக்கா அண்ணா மட்டு வேலைக்கு போயிட்ருக்காங்கங்க ஆமாங்க அவங்க என்ன பண்ணிட்ருக்காங்க அக்கா அ மீன் அண்ண உங்களுக்கு ஏனா அண்ண தம்பி அந்த மார்லா எதனா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணினு இருக்காங்களா
எனக்கு ஒரு அண்ண ஒரு தம்பிங்க அண்ணனுக்கு வந்து இப்ப தாங்க பொண்ணு பாக்கறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்டின் பாத்தீங்கன்னா பாக்றாங்க பாகறாங் பாத்துனே தா இருக்காங்க ஒன்னு சொல்ற அளவுக்கு இல்ல ஆ நெறைய நம்ளுக்கு புடிக்குது அவங்களுக்கு புடிக்கல அவங்களுக்கு புடிக்குது நமக்கு புடிக்கல அ அப்டியே போயிட்டே இருக்கு இது ரெண்டு பேருக்கு புடிச்சாலு ஜாதகத்துக்கு புடிக்கல என்ன பண்டது அது ஒன்னு சொல்ற அளவுக்கு இல்ல பாப்போ அது என்ன எப்டி என்ன ஆவு எப்பமா அமையும்ன்றதெல்லா தெரியல அப்டியே போகுது அ ஒன்னு சொல்ற அளவுக்கு இல்ல அப்பறோ தம்பி வந்து பாண்டிச்சேரிக்கு அருகையில ஒரு ஊர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ம் அதா வேற ஒன்னு சொல்ற அளவுக்கு இல்ல அவ வந்து இப்ப வந்து சென்னைக்கு போய் மறுபடியு வேற எதா வேலைக்கு போலாமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுட்டு அப்டின் சொல்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா அதா வ எதுவு சொல்ற அளவுக்கு இல்ல நீங்க என்ன இப்போ வந்து நாளக்கி திரும்பி ஊருக்கு போறீங்களா நீங்க அத பத்தி சொல்லுங்க ந ஊருக்கு போனுமா என்னக்கி போலானு இருக்கீங்க வேற எதா வேல இருக்கா
அதே இல்லங்க நாளை கொஞ்சோ வேல இருக்கு என்னனா காலைலயே போயிட்டு என்ன பண்லானா வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா எள்ளு போட்ருந்தோ அந்த எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளி எனக்கு இதுலா புதுசா இருந்துதுங்க இப்பலா இந்த கிளி என்ன பண்ணிருக்கு வந்து அந்த அது என்ன பண்ணு அதுக்கு பசிக்குல்ல எள்ளு எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கன்னா வந்தும் கொத்தி கொத்தி சாப்னு போது போல இது என்ன பண்ணினிருக்கு நல்லா கொத்தி அதத எத்து போயிட்ருக்கு இன்னைக்கு போயிட்டு பாக்குறோ பாத்தீங்கன்னா அந்த அந்த எள்ளுலே கொஞ்சோ கொஞ்சோ தா இருக்கு கொஞ்சோ கொஞ்சத்த காணு அப்றோ அம்மா என்ன சொன்னாங்க இந்த மாரி வந்து கிளிய வெரட்னுனா வந்து கலர் பேப்பர் கட்னா போயிடுமா அதனால என்ன பண்ணா அங்க இருந்து ஒரு அந்தப்ப நெகிழிலா இருக்குல்ல அந்த நெகிழி எல்லாத்தையு வந்து நாங்க வந்து பொறுக்கி பொருள்க்கேத்த மாரி அத எல்லாத்தையு அந்த செடியில அப்டியே கட்டிட்டு வந்துருக்கோ அதுக்கப்றோ அப்பதா நா பாக்குறே எங்க கொள்ளையில வந்து பாத்தீன்னா அவ்ளோ கிளி உக்காந்துனு இருக்கு அந்த ஒரு தேக்க மரோ இருக்கு அந்த தேக்கு மரத்தில அவ்ளோ கிளி உக்காந்திருக்கு அதனால நாளைக்கு காலையிலே போயிட் டு அத வந்து பாத்தீங்கன்னா அறுத்து எடுத்துரலா அப்டின்னு சொல்ட்டு நெனைச்சுட்டு இருக்கோ அறுத்துட்டு அதுக்கப்பறோ கொஞ்சோ தண்ணி வந்து ஒரு சில எடல்லா வந்து கரெக்டா போ மாட்டுது அப்ப அந்த எடத்துக்குல்லா வந்து கொஞ்சோ பைப்பு அந்த மாரி வந்து இழு த்து விடலா அப்டின்னு சொல்ட்டு இருக்கு இல்லன்னா முடிஞ்சளவுக்கு தண்ணிய பாசில்லா அப்டின்னு சொல்ட்டு இருக்கு ஏனா இன்னைக்கி கொஞ்சோ எங்க ஊர்ல மழ வந்தது
அப்ப மழ மழ வந்ததுனால வந்து கொஞ்சோ தண்ணி ஆல்ரெடியே வந்து இருக்கு ஏன்னா இப்ப நாம எந்த அளவுக்கு தண்ணி பாசனாலுமே மழ தண்ணி வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்தி வந்திருக்காது ஏன்னா அது வந்து ஒரு பியூர் வாட்டர் ஆ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கெடைக்குதா அப்ப
இது ஆல்ரெடிய வந்து பெஞ்சிருக்கிறதுனால இப்ப நா தண்ணி பாசும்போது அந்த அளவுக்கு ஏனா இது ஏற்கனவே மழ பேஞ்சதுனால அந்த ஹீட் டா ஆல்ரெடி இழுத்துட்டு இருக்கு
இப்ப நா தண்ணி பாசும் போது அதோட தண்ணிக்கு மேலே போறிறதுனால நமக்கு அதிகமா தண்ணி வந்து இழுக்காது நமக்கு தண்ணி செலவு அதிகமா ஆவாது அதனால நாளைக்கு தண்ணி பத்தாமையு இருக்கு ஆனா கெணத்துல தண்ணி இருக்கானு சொல்லிட்டு பாக்கல இன்னைக்கி நைட்டு மழ வருண பகவான தா நாங்க வந்து வேண்டின்னு இருக்கோ மழ வர்ணு மழ வர்ணுனு சொல்ட்டு வந்தா நல்லா இர்க்குங்க ஏனா தண்ணி இல்லாம எல்லா பய்ரு வந்து ஒரு மாரி காஞ்சு ரொம்ப கஷ் டமார்க்கு என்ன பண்றதுன்னே புரியாமே ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாரி ஒரு மாரி எப்டி சொல்றது கஷ்டமா இருக்கும் எனா நம்ம விவசாயிங்க நாங்க வந்து பாத்தின்னா விவசாயம் பண்றத்னால நாங்க நம்பியிருக்றது மெயினா வந்து அத மட் டுத நாங்க நம்பிருக்கோ அப்ப மழ வராம இந்த மாரி பயிரெல்லா காயும்போது நமக் கு என்ன தோணு அதுல்லாம சவுகைக் வந்து பாத்திங்க்ன்னா ம் தண்ணி நல்லாதா இருந்தம் ஐ மீன் தண்ணி அதிகமா பாஞ்ச மாரிதா இருந்தது இப்ப பாத்திங்க்னா தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கு அத்னால சரி பாப்போ அப்டின் சொல்லிட்டு வெயிட் பண்றோ பாப்போம் என்ன நடக்குதுன் சொல்ட்டு
ம் ஓகே ஓகே ஒகே ஒகே செரி இப்ப வந்து இந்த கிள்ளைகலெல்லா பத்தி அதிகமா சொன்னிங்க சொன்னமாரி இப்பொ வந்து ரொம்ப அங்க தண்ணீரல்லா வத்தி பொய்ட்டிருக்கு இல்ல இப்பலா திக் கிளியெல்லா தண்ணி எங்க போய் குடிக்கு எதாவது அங்க சுத்தி இருக்க எதாவொரு வாட்டர் சோர்ஸ் அதுமாரி எதாவது சுத் தி எதா இர்குமா ஆ எனக் தெர்ஞ்சி மழ செரியா பெய்யலன்றத்னால எதாவது பயிர்கள் அத இல்லென்றத் ரொம்ப தட்டுப்பாடு அதிகமாய்ட் இருக்னுன் நெனக்றே அந்த மாரி வாட்டர் சோர்ஸ் எதா உங்க ஊர்ல மாரி ஓப்பன் சோர்ஸ் அத்மாரி இருக்கா
ஆ இருக்குங்க எங்க ஊர்ல வந்து பாத்திங்ன்னா ஆ அந்த கொள்ள சைடு்ல நௌதாரி கொளம் அப்டின் சொல்ட் ஒன் சொல்வாங்க நௌதாரி கொளமா இல்ல அது ஏரியான் எனக்த் தெர்லெ அந்தமாரி ஒண்ணு வந்து பாத்திங்ன்னா இர்க்கு அப்ப அதுல வந்து பாத்திங்ன்னா அந்த தண்ணி அங்க் கொஞ்சொ நல்லா கொஞ்சோ அது தெறந்த வெளியில இருக்ன் வெச்சுக்கோங்ளே அப்ப இந்த ஆடு மாடு எல்லாத்குமே அங்கதா வந்து தண்ணி காட்டுவாங்க தண்ணி காமிச்ட்டு அதுக்கப்றம் தா எடுத்ட்டு வந்து இந்த வெயில் டைம்ல என்ன பண்ணெனா கால்லெந்து ஆடுமாடலான் அங்க வந்து பாத்திங்ன்னா பில்லு அது இதுன் சொல்ட்டு மேஞ்சிட்ருக்கு அப்ப அது மேஞ்சு முடிச்சொன்னெ அதுக்கு தண்ணி தாகோ எடுக்குல்ல அப்ப அங்கதா வந்து பாத்திங்னா கூட்டு பொய்ட்டு தண்ணி குடிப்பாட்டி கூட்டு வருவாங் கூட்டுவந்து அப்ற நெழல்ல கட்டுவாங்க அப்ற மறொடியு ஒரு மூணு மணிக் மேல என்ன பண்ணுவாங்கனா கரெட்டா போய்ட்டு ம் இது பண்ட்ருவாங்க ம் அத் அ மற்படியு வந்து இந்த பில்லு மேய அந்த மாரி கட்டி விட்ருவாங்க அதே மாரி இந்த நெளதாரி கொளோ அப்றோ வந்து பாத்தீங்னா ஒரு சில கொளோ இந்த சாமி கொளத்துக்கிட்ட மைனி எங்கூர்ல வந்து பாத்தன்னா சாமிலா இர்க்கு அந்த சாமி கிட்ட வந்து பாத்தின்னா ஒரு கொளோருக்கு அங்கல்லா வன் தண்ணி குடிக்கு இந்த மாரி ஆ மாரி ஆடு மாடு இந்த கிளி இதுங்கல்லா தண்ணி குடிக்கிற அளவுக்கிருக்கு ஆனா சாப்பாடு அப்டின் கேக்கம்போது ம் இப்ப நம் ஆ நம்மளே விவ சாயிங்ளே வந்து பாத்தீங்க அப்டின்னா தண்ணி இல்லாம பஞ்சத்லியு பட்னிலருக்கோ நம்மளே இதுல இர்க்கம்போது அதுங்களுக்கென்ன சாப்பாடு குடுக்கற்து அப்டின்ற மார்தா யோசிக்கிற மாத்ரி வந்து பாத்தீங்னா இருக்கு
இல்ல அது நம்மோ அதுக்கு நம்ம ஒண்ணு பண்ண முடியாது நம்ம அது கஷ்டப்படுதேன்றதலா நம்ம யோசிக்கிற அளவுக்கு நா அந்த எடத்துல நாம இல்ல ஆ ஏனா நம்ம அந்தளவுக் காசு போட்டு அத செலவு பண்ணி நம்மள்க்கு ஓரளவுக்கு வந்தா தா நம்ம டி‌ எஸ் சார்ந்திருக்கும்போது நம்ம நேரத்த அவ்ளோ செலவு பண்ணி இதல்லா பண்ணம்போது நமக்கு ஒரு வருவாய் கெடைக்கனும் எல்லாத்துக்கு நம்ம யோச்ட்டே இருக்க முடியாதா அ ப்டின் பாத்தனா எது செட்டாகாது ஆ நம்ளால என்ன பண்ண முடிமோ அதா பண்ண முடியு இப்ப கிளி இருக்கு அதுக்காக நம்ம வந்து இத அறுவட பண்ணாமலா இருக்கவுலா முடியாது அது நீங்க சொல்றது சம்ப சரியான விஷ்யந்தா ம் இப்ப வந்து நீங்க எள்ளு போட்ருக்கீங்க மல்லாட்டெய் போ ரெண்டுமே போட்ருக்கீங்களா
ஆமாங்க என்னனா அந்த கலக்கா செடி இருக்குல்ல கலக் அதாது நறைய போட்ல கொஞ்சமா அந்த கலக்கா செடியிலே வந்து கொஞ்சொ ஓரத்துல மட்டு அப்டே த எள்ளு வந்து தூவி விட்டோ
கலக்கா அது என்ன கலக்கான்றீங்க கலக்காவா
அது கலக்கானா வேர்க்கடல அது ஒரு சில ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மா த்ரி சொல்வாங் கலக்கா சொல்வாங்க வேர்க்கடல சொல்வாங்க மல்லாட்ட சொல்வாங்க ஆ நெலக்கடல சொல்வாங்க இந்த மார்லா நறைய அதுக்கான அது என்ன சொல்வாங்கன்னா ம் வருணை பெயர்கள் அப்டி சொல்ட்டு சொல்வாங்க அது மாரி நறைய ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பேர்ருக்கு
ம் ம் ம் ம்
ஸோ அந்த மாரி நாங்க வந்து
உங்க ஊர்ல அந்த மாரி கலக்கான் சொல்லி நா கேள்விப்பட்டதில்லே இப்பதா நா வந்து அதிகமா நீங்க சொல்லி கேள்விப்பட்றே
அது வந்து பாத்தீங்ன்னா நா வந்து க காலேஜ் படிக்கும்போது என்னுடைய எ நண்பர்கள்லா வந்து அவுங்களோடைய ஊர் பாஷல்லா பேசுவாங்கல்ல அந்த மாரி பேசி பே சி எனக்கு அது வந்து பாத்தீனா வந்துர்ச்சு நறைய அந்த மார்தா எனக்கு இங்க நா அதா வீட்ல நறய கேப்பாங்க இதென்ன புதுசு புதுசா மாடல் மாடலா டிசைன் டிசைனா பேசினிருக்க அப்டின் சொல்வாங்க ஆனா அது வந்து அவுங்க கூட பேசி பேசி எனக்கு அந்த மாரியே தொத்திக்கிச்சு அந்த மார்தா எனக்கு அது அப்டியே பேசி பழகிர்ச்சு எனக்கு ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுதா
நீங்க சொல்றது சரிதா நான்கூட வந்து திருவண்ணாமலைல என் நண்பர்களோட தங்கியிருந்தே அப்ப அவுங்க சொல்வாங்க என்ன பண்ண நம்ம எள்ளடன் சொல்வோ அவுங்க வந்து தட்டு வடன் சொல்வாங்க தட்டுவட தட்டு வடன் தா சொல்வாங்க அவுங்க எள்ளாடன்னே சொல்லுவாங்க எள்ளாடன்னா என்னன் தெரியாது அவுங்களுக்கு தர்மபுரி திருவண்ணாமல அந்த பக் கோ இருக்றவங்ளுக்லா ஆ தட்டுவட தட்டுவடன்னம் போது எனக்கு அது புரில அப்றமா பாத்தா எள்ளாடனா இன்னானே தெரியாது அவுங்களுக்கு அந்த மாரி இருக்கு அப்றோ வந்து மல்லாட்டன் சொல்ல மாட்டாங்க அவுங்க வந்து கல்லக்கொட்டன் சொல்வாங் கல்லக்கொட்ட கல்லக்கொட்டன் தா சொல்வாங்க ஸோ அதுல்லாமே கொஞ்சொ ஆச்சிரியமாருக்கு அப்டின்ற மாரி அதேமாரி வந்து நம்ம வந்து இருக்குது அப்டி சொல்லுவோ அவுங்க பாத்தன்னா கீது அப்டின்னுவாங்க ஏ இ இதோக்கீது பாரு அப்டின்னுவாங்க ஸோ அது எல்லாமே நீங்க சொன்ன மாரி அந்த பாஷைகள் வந்து ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு மொழி வந்து அது அந்த எப்டி சொல்றது கொஞ்சோ அந்த ஊர்பு ஊருக்கேத்த மாரி சில விஷ்யோ ஒரு வார் ஃபீலா மாறுது அத நீங் சொன்ன மாரி நானுமே அத வந்து அனுபுவுச்சுருக்க இப்ப வந்து இத தவுர்த்து நீங்க வந்து அ வெளில நண்பர்குளோட சந்திச்சிருப்பீங் இத தவிர்த்து வேற எதா விஷ்யங்கள உங்ளுக்கு ஒவ்வொரு இடம் சார்ந்து எதா மாறுது அப்பின்ஸ் ஒர் தனித்துவமா எதா இர்க்குன்னு பாத்துருக்கீங்குளா
ஆ நெறைய பாத்துருக்கே ஏனா அவ்ங்க ஒரு ஒரு அவ்ங்க பேசாத நம்ம பேசுறது ஒரு சில விஷ்யோலா அப்டே இதுலா இதலா என்னடா வார்த்த அப்டின் நம்ம நெனைப்போம் ஆனா அவ்ங்க பாத்தீங்னா கொஞ்சோ நல்லா பேசுவா இப்போ நம்ம வந்து பாத்தீங்னா வீடு பெருக்குங்க அப்டின் சொல்ட்டு சொல்வோ வீட்ட பெருக்கணு எழுந்துருங்க அப்டின் சொல்லுவோ இப்ப நாம வந்து எஃப் ஃபிரெண்ஸ்லா வந் தஞ்சாவூர்லளா இருக்காங்க அவ்ங்க என்ன சொல்வாங்கனா வீட்ட கூட்டணுன் சொல்வாங்க அ அந் த மாரி சொல்வாங்க பெருக்கனுன் சொல்ல மாட்டாங்க வீட்ட கூட்டணு அப்டின் சொல்வாங்க அதே மாரி இப்ப நீங்க சொன்னீங்கல நா வந்து எல்லடன் சொல்வோ அப்டின் சொல்ட்டு ஆனா ஒருசிலவ்ங்ளா வந் தட்டுவடன் சொல்வாங்க அதே மாரி எ என்னோட நண்பர்களா வந்து ஓட்டவடன் சொல்வாங்க நிப் பட்டுன் சொல்வாங்க அம் அந்த மாரிதா இருக்கு
ஆமா நிப்பட அந்த கூடோ கேள்விப்பட்ருக்க அத கூட சொல்லுவாங்க ம்
அதேதா இந்த மார்லா வந்து பாத்தீனா ஒரு ஆ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சில வார்த்தைகலா வந்து பாத்தீங்க அப்டினா வந்து வேறுபட்டுக்டே இருக்கு ஆ நா என் சரிங்க நேரோ குறைவா இருக்கற்துனால நம்ம என்ன பண்லானா இந்த உரையாடல வந்து இதோட முடிச்சுக்லா செரிங்ளா
நன் நன்றி வண நன்றி வணக்கம்